ஹலோ கேக்குதா கேக்குதா அ உம் இல்ல இல்ல இப்பதா காபி போட்டு வெச்சிருக்கே நான் பெருசா காபி டீல்லா குடிக் கர்தில்ல பட் இப்பொ இப்பொ கொஞ்சொ நாள்ல த ஆஃபிஸ் போகும்போது என்ன ஆ போன எனக் க நைட் ஷிஃப்ட் போட்ருவாங்களா அப்போ வந்து தூக்கம் வர கூடாது தூக்கம் வர கூடாதுன் சொல்ட்டு நெறய காபி பழகுன அதுக்கப்புறோ இங்க வீட்டுக்காரு எங்க வீட்டுக்காரு என்ன பண்ணுவாரு நாங்க ரெண்டு பேர் மட்டுதா இருக்கோ ஆ நானு நானு அவரு ப பசங்க சரியா ம் எங்க குட் ட்டி பைய வந்து பெ பெரிய பாப்பா வந்து வளந்தது எனக்கு தெரியல ஏன்னா அம்மா வீட்லயே வளந்துட்டாளா அதனால அவளோ கஷ்டோ தெரியில்லே இவன் வந்து ஒரு நாலு மாஸ் ம் மூணு மாசத்துல இருந்தே நாங்க வந் ம் தனியாதா வளக்குறேமா அதனால என்னால மே அவனை சமாளிக்வே முடியாது ஆ ஒரு லவ் காலையில ஆறு மணிக்கு போனார்ன்னா ஆ ஆ ஏ சாய்ந்திரோ ஏழு மணிக்கு தா வருவாரு சரியா அப்ப மீதி நேரோனா நாந்த பாத்துக்ணு நா வந்து ரொம்ப ஃபேர் ஒரு மாரி சோர்ந்து போயிடுவேன்னு வச்சக்கய்யே ஈவினிங் ஆக ஆக என் நாலு முடியவே முடியாது அப்றோ எதனா சொன்னா அவர் என்னஸ் சொல்வாரு எனக்கு ஒரு டீ போடு நா பாத்துக்கிற எது கேட்டாலுமே அ எ எ எனக்கு ஒரு டீ போடு ஒரு படத்துல ஒண்ணு வரும் பாரு ல மச்சா டீ சாப்ட போலமான் சொல்லிட்டு அது மாரி அவர் கூட சேந்து சேந்து நா இப்படி காபி பைத்தியோ டீ பைத்தியமா ஆய் த ஆ டீ போடு ஆமா ரொம்ப குடிக் கூடாது இப்போ கொஞ்சோ கொறைச்சுட்டோ இதுக்கு முன்னாடி எல்லா வந்து ந நெறைய ஒரு நாளைக்கு வந்து பாப்ப ரொம்ப குட்டியா இருப்பாம் பத்தியா அப்பெல்லா ஒரு நாளை கீ எட்டு கூட போவுன்னா பாத்துக்கோ இப்ப வந்து எப்பயாச்சு இது மாரி இப்ப மத்தியான டைம்ல இப்ப நா தூங்குற டைமு ஆக்சுலா இப்ப த போன் பேசிட்ருக்கே ஆனா இப்பதா பேச முடியு தம்பி தூங்குறப்பதா என்னால பேச முடியு இன்னைக் அவர் லீவுன்றது அதனால அவ அவன விட்டுட்டு ஏதா பேச முடியுது இல்லனு வச்சுக்கோங்ளே போனு கூட எடுக்க விட மாட்டா
அவங்க இருக்கிற போது நமக்கு நமக்கு அவங்க இருக்குபோது நமக்கு இது ஒருமாரிதா இருக்கு ஆனா அவங்க சம் டைம்ஸ் ஸ்கூல் போயிட்டாங்கனா நமக்கு ஐயயோ நம்ம ம் ஃபீ ஃபீ ஃபீலிங் லோன் லியா ஃபீல் ஆகு நமக்கு
இன்னக்கு என்னாச்சு அஹ் அவன வந்து நாங்க இப்ப பிளே குரூப் சேர்த்து ட்டோ ஏ அப்டின்னா எங்க வீட்டாந்த பசங் க எதுமே இல்ல விளயாடுறதுக்கு இப்ப நாங்க வந்து எங்க மாமியார் வீட் வீட்டுக்கு அம்மா வீட்டுக்லா போய் போயிருந்தப்போ அவ ஜாலியா அங்க விளையாட்னா நா அங்க அங்க நல்லா ஆ நல்ல எட எல்லா நல்லா இருக்கு ரெண்டு வீட்லயு நல்லா ஓடியாடி விளா டா இப்ப நாங்க வந்து இங்க இருக்றது எடல்லா வெளிய எல்லா வண்டி எல்லா வரு வெளிய எல்லா விட முடியாது அவ ஈடு பசங்களு இல் இல்லங்க அவன் எப்ப பாத்தாலு டிவி போடு அது மாரி கேட்டுட்டே இருக்கனா ஆ போன் பாக்க மாட்டா ஆனா டிவி போடு டிவி போடு கேட்நே இருக்கா பக்கத்துல ஒரு சின்ன ஸ்கூ ஸ்கூல் மாரி இருந்துச்சு அங்க வந்து ஆ பசங்கள விளயாட வச்சுட்டு அவங்க வந்து கேட்டாங்க நா வந்து கேட்டே ரெண்டு நாள் நா வந்து ட்ரையல் பாக்குறே அப்டின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நாள் ஃபுல்லா வச்சு இருக்கே அப்டின்னு இல்லங்க நாள் ஃபுல்லாலா வேனா எனக்கு போர் அடிக் க்கு எனக்கு ஒரு ரெண்டு மணி நேர மட்டு ட்டு பாத்துக்கோங்க அது போதும் எனக்கு அப்டின்ட்டு இன்னக்குதா போய் ரெண்டு மணி நேர விட்டு வந்த அதுக்கே ஒரு ஒரே ஜாலியாயிட்டாரு அவர் வந்து விளையாட்னார இப்பதா பேச ஆரம்பி க்கிறா ரெண்ற வயசுக் கிட்ட ஆவு போது இந்த மாசம் முடிஞ்சா ரெண்டரை வயசு முடிஞ்சிடும் இப்பதான் பேச ஆரம்பிக்கிறான் அம்மா நான் இதுல விளையாட்னேன் அதுல விளையாட்னேன் ஆ இது சொன்னாங்க அது சொன்னாங்க சொல்லிட்டு கத கதையா வந்து சொல்ரான் ஆனா போகும்போது அவ்வளவு அழகாச்சு அவன் அழ நான் அழ ஒரு பெரிய அழுகாட்சி ஆயிடுச்சு
ஆனா அவன் இருக்கும் போது நமக்கு ஹ கூடவே இருந்துட்டு புரியும்போது ஹ அதுக்
அப்படின்ற பச்ச
எப்படியும் படிக்கணும்ல படிச்சாதான் இன்னும் உள்ள காலகட்டத்தில ஃபியூச்சர் படிச்சாதான் வேலையே மதிப்பே இருக்கு
அப்புறம் வேற வேற எது வேற எதுவுமே கிளாஸ்ல எதுவும் சேர்க்கலீங்களா அக்கா பசங்கள எல்லாம்
ஹ் ஹான் அது அவ வேற புழம்பிட்டே இருக்கா பசங்க படிக்கே மாடிக்காங்க படிக்க மாடிக்காங்க அப்படின்ட்டு அவங்க இப்பதான் சின்ன பிள்ளைங்க சு ட்டி அவங்க விளாட்டு தனம தான் இருப்பாங்க இத்தனைக்கும் பசங்க வேற அப்ப பொம்பளை பிள்ளைங்கனா சரி அமைதிய உட்காந்து படி ப்பாங்க பசங்க வேற ஆம்பளை பசங்க ஆஹ் அவங்க எப்படி படிப்பாங்க அவா இவ போட்டு அடி அடின்னு அடிக்க அவங்களுக்கு என்ன தெரியும் இந்த நேரத்துல விளையாட தான் செய்வாங்க படிக்க படிக்க அங்க பா அ பறக்க பாக்கா இங்க பறக் க பாக்கா அத அதை பென்சில் தொலைச்சிட்டு வந்துரும் ரப்பர தொச்சிட்டு வந்துரும் ஒரு நாளைக்கு ஒண்ணு வாங்கி கொடு இருக்க வேண்டியது இருக்கு போட்டு டொமு டொமு அடிக்கிறா அவன் போன் அடிச்சு ஆச்சி சித்தி நீ அடி அடிக்கிறா அம்மா அப்படின்னுாங்க அவள சொல்லிய சத்தம் போட்டாச்சி இப்போ பசங்க அப்படிதான் இருப்பாங்க அவங்க அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் அவங்களாவ தன்னால உட்காந்து படி ப்பங்க நீ இப்பமே போட்டு அடிக்கிறன் நான் நே த்து கூட சத்தம் போட்ட அவ அடிச்சு ஸ்கூல் அனுப்பிட்டு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா
அடிச்சிட்டேன் நான் கூட அப்படித்தான் ஸ்கூல் போகும்போது அடிக்க மாட்டேன் காலைல அடிக்க மாட்டேன் நீ போயிட்டு வா வந்து வச்சுக்கிற கட்
வந்து போ போ அது போ மாட்டேன்னு சொன்னனா இல்ல படிக்க படிக்க மாட்டேன்னு சொல்லி அழுது அடிச்சிருக்கா அத சாயந்திரமாவது அடிச்சிருக்க வேண்டியதான காலயே அடிச்சுட்டாம் சொல்லி இங்க ஃபோன் போட்டு அழுவுறா எம்பிள்ளேய நா அடிச்சு ஸ்கூ லுக்கு அனுப்பிட்ட அப்டின்ட்டு உன்ன யார் அடிக்க சொன்னா
நாள் ஃபுல்லா நம்ம வந்து கால்லே அடிச்சு அழு ச்சுடோம் ரொம்ப வலிக்கு வச்சிருக்குமோ அப்டின்ல சொல்லி யோசிச்சுட்டு நான் கூட நெறைய வாட் எப்படி நடுவுலல்லா போய் பாத்துட்டு வந்துருக்கு
ம் அவா அடுச்ச ஒன்ன. கால் பன்னுவா அதுக்தானேதென அடிச்சுக்கிட்டே இருக்கு அம்மா அப்டின்ட்டு கால் பண்ணி அழுதுட்டே சொல்லுவோ இப்புடி அடிச்சுக்கிட்டே இருக்கு அப்டின்ட்டு
என் பாப்பா என்ன தெரியும சொல்லுவா அம்மா எங்க கிளாஸ் பசங்கள்ல யாரோட அம்மா அப்பாவு அடிக்கரது இல்லே மா நீ அப்பா அடிக்கிற அப்புற பக்கத்து வீட்ல அந்த ஆண்டி அடிக்கிறாங்க அவ்ளோ
பக்கத்து வீட்ல ஆண்டி அடிக்கிறாங்கல்ல அதே மாரித எல்லாரு வீட்டுலயு அடிப்பாங்க
வந்து அவங்க பாப்பா அடிகிறாங்களா அது வந்து எங்கிட்ட சொல்றா அவங்க வீட்ல ஏனா அவ பாக்குறா இல்ல ல்லயா அவங்க வீட்ல அவங்க அடிக் க்கிறாங்க நம்ம வீட்ல நீங்க அடிக்கிறீங்க மீதீ யார் வீட்லயு அடிக்கிறதே இல்லே தெரியுமா நீதா எப்ப பாத்தாலு திட்டிட்டே இருக்கே அடிச்சிட்டே இருக்கே இங்க பாருப்பா நீயே சொல்லு என்ன நாங்க வந்து ஊருக் க்கு போவோ ஊருக்கு வந்து ட்ரெயின்ல தா போனும் எங்க ஊருக் க்கு சேரியா நான் ட்ரெயின்ல போ ட்ரெயின்ல போயிட்டு இன்னைக்கி நாங்க வந்து புதன் கிழமே வந்து நைட்டு ஊர்லருந்து இப்போ இங்க ஸ்கூல் இருக்க எடத்துக்கு வந்தோ சரியா போம்போது நாங்க ஹோம்மர்க் க எடுத்துட்டு போனு ஹோம்மர்க் நோட்டு புது புக்கு எங்களுக்கெல்லா வந்து ஏப்ரல் மாசமே வந்து ஸ்கூல் தொறந்துட்டாங்க ஸ்கூல் தொறந்துட்டு ஒரு ஃபஸ்ட் லெசன் அது மாரி எல்லா எடுத்துடுவாங்க எல்லாத்துலிருந்து இங்கிலீஷ்லருந்து ஃபஸ்ட் லெஸன் தமிழ்ருந்து ஃபஸ்ட் எல்லாமே எடுத்துருவாங்க அதுலருந்து ஹோம் ஒர்க் குடுப்பாங்க ஹோம் ஒர்க்கு எழுதிட்டோ ஊருக்கு போயிட்டு ஹோம் ஒர்கல்லா எழுதிட்டு அவளதா பக்கா இனிமே நம்ம ஸ்கூல் போபோறோ அந்த மைன் செட் கொண்டு சில் ஊர்ல இருந்து வரோ சேரிங் நா ட்ரெயின்ல பேக் உட்டா அந்த அ எ பாப்பா அந்த ஆக்சுலா ஒரு புக்கு தா எடுத்துனு போ அது நல்ல வேல ஒரு புக்கு தா எடுத்துட்டு போனோ தமிழ் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு தமிழ்ல்லா மறந்துருவாங்க இல்லையா அதனால் போன வருஷத்து புக்கே புதுசா இருந்துச்சு ஏன்னா ம் க்ளாஸ் பக் க்லதான எல்லா எழுதி போடுவாங்க அதனால புக்கு வந்து புதுசாவே இருந்துச் சேர் சேரி அ அந்த புக்கு அப்புறோ வந்து அந்த புக்கல்லா எடுத்துட்டு ஒரு மூணு புக்குனு வச்சுக்கோங்களே இந்த வருஷத்துது ஒரு புக்கு மீதி வந்து மூணு புக்கு வந்து பழைய புக் தா இருந்தாலு அது யூ ஒரு புக் க்கு அப்புறோ ஹோம் ஒர்க் நோட்டு ஸ்கூல் தொறக்கதுக்கு ஒரு வாரோ இருக் க்கு வீடெல்லா அ அரேஞ்ச் பன்னோல ஒரு மாசோ ஒன்ற மாசமா நாங்க வீட்டுல இல்லேனா வீடெல்லா அரேஞ்ச் பண்ணுன் சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரோ நாங்க ஊருக்கு எப்ப தொலஞ்சுது வெட்னெஸ்டே நைட் தொலஞ்சு து சேரிங்ளா ட்ரெயின்ல வெட்னெஸ்டே நைட் து மேல வச்சிருந்தது இறங்கு போது எடுத்துட்டு வரல சேரியா அஹ் அப்ப வந்து நானு னு எங்க ரெண்டு பசங்க மட்டு தா வந்து அவர் வந்து இங்கிருந்து பிக்கப் பண்ணிக்கினாரு எங்கள வெட்னெஸ்டே தொலஞ்சுச்சு தேஸ்டே போச்சு ஃப்ரைடே போச்சு சேட்டர்டே காலைல நா கேக்குறே ஏ ஃபோர் ஷீட் அந்த ஏ ஃபோர் ஷீட்ல ப்ராஜெக்ட் பண்ணோ சேரி இன்னு அஹ் நாலு நாள் தா இருக்கு ஸ்கூலு தொறக்குறதுக்கு மண்டே ஸ்கூலுக் தொறக்க போறாங்க இன்னு ரெண்டு நாள் தா இருக் க்கு நம்ப இப்பவே ஏ டைம் இருக்கு போதே முடிச்சு வச்சிர்லா அப்டின் சொல்லிட்டு நா அத தேட்றே பேக்க காணல
நா ட்ரெயின்ல இருக்குல்ல
ஆஹ் ட்ரெயின்ல இருக்குல்ல பேக்க காணல அந்த ட்ரெயினு மூணு ட்ரிப் பு போயிட்டு வந்ட்டு இருக் கு செரியா மூணு எடத்துல போய்ட்டு பேக்க காணல காலைல செம டென்ஷனோ டென்ஷனு செரியா அன்னைக்கு வேற எங்க பாப்பாக்கு டோர்னமெண்ட்டு அவ வந்து செஸ் டோர்னமெண்ட் அட்டென் பண்ணுவான் செஸ் டோர்னமெண்ட் சரியா காலையிலயே அவள எதனா சொன்னா மூட அப்சட் ஆயிடுவான்னு ஒரு பக்கம் பயம் ஒரு பக்கம் என்ன பண்றதுன்னு தெரியல எங்களுக்கு அப்புறம் வந்து புக்ஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்புறம் என்ன பண்றது அங்க இருக்க ஸ்டேஷன்ல போயீட்டு பக்க பக்கத்துல கம்ளை்ன்ட் பண்ணா அவன் என்ன சொல்றான் ஆ நீ வந்து என்ன பண்ணி இந்த மூணு டரிப் போயிட்டு வந்துட்டு இருக்கு யருன்னாந்தா காசுக்குன்னு சொல்லிட்டு எடுத்துப் பப்பாங்க பேகை யாரும்ல்லாம் திருப்பி தரமாட்டாங்க அப்பயும் அவர் சும்மா சொல்ல கூடாது பா பாப்பா புக்குன்னு சொல்லந்தாவ கொஞ்சம் எஃபர்ட் போட்டு ஒரு நாலு செஷன் கேட்டாரு நாலு செஷன்மே இல் சொல்லிட்டாங்க மறுநாளும் கேட்டாரு மறுநாளும் இல்லன்னு சொல்லிட்டாங்க அப்போ கூட அவளுக்கு ஒரு பீலிங்ஸே இல்லப்பா புக்கு தொ நோட்ட தொலைச்சுிட்டேன்னு சொல்லிட்டு
கடையல வாங்க முடியாதா அந்த புக்கு
கடை இப்ப கடையிலயும் ஸ்டாக் இல்லன்னு சொல்லிட்டாங்க கடைல இங்க கடைல வாங்க முடியாது நம்ம ஆன்லைல ஆர்ட் போடலாம் ஆர்ட் போடுறது கும் அவங்க வந்து வந்து இன்னும் ரெண்டு வாரம் ஆகும் அப்படனு சொல்லிட்டாங்க அந்த டேட் வந்து ரெண்டு ரண்டு வாரம் கழிச்சு ஜூலைல தான் வர மாரி இருக்கு அதுக்குள்ள ஒரு எக்ஸாமே வச்சிருவாங்க இப்போ இப்போ இந்த மந்த் கடைசியா எக்ஸாம் வந்து எ ஏன்னா இங்களுக்கு ஏப்ர ஆரம்பிக்கிறதுனால இப்ப எஸாம் வச்சிருவாங்க ஆ இது முடிஞ்சச்சு அப்புறம் ஸ்கூல்லயும் புக்கு கிடைக்கல கடைசியில இப்ப செராக்ஸ் பேப்பரு இல்ல பிடிஎஃப் மாரி டவுன்லோட் பண்ணிட்டு அதை வச்சு ஓட்டினு இருக்கேன்
ஆமா மத்தவங்க பசங்க புக் வச்சுக்கது பிரிண்ட் போட்டு பெயிண்டிங் மாரி பண்ணி வேணா கொடுக்கலாம் அந்த மாரிதான் பண்ணிருக்கீங்களா ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ
ஹலோ
ஆ கேக்குதா
ஆ கேக்குது கேக்குதுப்பா இ பசங்க புக் கு பிரண்ட் போட்டு வந்து இது பண்ணும் எழுதனும் அந்த அம்மா
ஆ ஆ
சரிடா பாப்பா கூிட்டு இன்னொரு டைம் ஆயிடுச்சு நான் அப்புறம் பேசுறேன்
ஆ ஆ ஓகே ஓகே
ஆ ஓகேதா